ஆ
ஹ
ம் வணக்கம் சொல்லுங்க
வணக் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்
சந்தோஷம்
என்ன என்ன செஞ்சீங்க நைட்டு சாப்பாடு
ம் நைட்டு சாப்பாடு இன்னிக்கு என்ன மதியம் வந்து சாம்பார் வச்சதா அதனால இப்போ நைட்டுக்கு அப்டியே தோசை அந்த சாம்பாரே தொட்டுட்டு சாப்ட்டா அவளுக்கு எதுவும் காரம் குடுக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அதனால அப்டே கொஞ்சம் சரி பாத்து ப்பா நாளை கூட ஏதாவது தைச அதாதமா குடுத்து விடலாம் ரொம்ப கஷ கஷ்டப்படுற புள்ள பாவோ
ஆ ஆ என்ன கஷ்டப்படுறா
வயிர் வலிக்குதுன்னு சொல்றா இல்ல இல்ல வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இரு ம்
ம் ஏதாவது ஸ்கூல்ல ஏதாவது சாப்பிட்டாலோ வளர்க்கம் போல ப்ரெண்டுங்க ஏதாவ குடுத்தது
இல்லலைங்க அப்டி எல்லாம் எதுவும் சொல்லல ஆனா அந்த பொண் பாப்பா வந்து அவ ஃப்ரெண்டு வந்து அந்த வாழைக்கா செஞ்சு எடு எடுத்துட்டு வந்தா அப்டின்னு மட்டும் சொன்னா அவன் எனக்காக எடுத்துட்டு வந்து தந்தாமா அப்டின்னு சொன்னா அ அதெல்லா ஒண்ணு ஆய்ரு க்காது எனக்கே தோணுது அந்த மொஜிட்டோ குடிச்சதுதா அது அவெல்லா இது வரைக்குமே குடுத்ததே கிடையாது அவளுக்கு அன்னைக்கு நா வேண்டா வேண்டானு சொல்ல சொல்ல கேட்கவே இல்ல எ பேச்ச கேட்காம குடிச்சா அதுவு ஃபுல்லால்லா இல்ல சும்மா ஒரு ரெண்டு மூணு சிப்பு குடிச்சிருப்பா அதுக்கே அவளுக்கொத்து வரல சோடாதான அந்த அந்த மொஜிட்டோல அப்டியே சோடாதான கலக்குறாங்க
ம்
ம்
எங்க நா போய்ட்டு இந்த லேப் டாப் தொண்ணூறாயிரோ ரூபா சொன்னாங்கங்க முதல அப்றமா வந்துட்டு எதுக் கு தொண்ணூறாயிர ரூபா லேப்டாப் நா ஏ தங்கச்சிக் வாங்குனது வந்து நாப்பத்தி ஏழாயிர ரூபா தா நா வாங்கினனே நீங்க எப்டி இல்ல நாங்க வெல ஏறிச்சு ர ராம் வெல எல்லா ஏறிச்சு ரெண்டு மாசத்துல அப்டினாங்க என்ன ரெண்டு மாசத்துல எப்டிங்க ஏறிறு உங்களுக் மட்டு நீங்க வச்சிருக்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிஸு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலதா ரமிருக்கு இப்ப தயாரிச்ச பீஸ்னா ஓகே ஏப்ரல் மாசமோ ஜூன் மாசமோ தயாரிச்ச பீஸ்னா ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு
இது என்ன இந்த கேம்ஸ் லேப்டாப்பா கேம்ஸ் விளையாடுறதுக்குனே தனியா இருக்குமே அந்த மாரியா ஆ இல்லல்ல என் தம்பிலா அந்த மாரிதா வாங்குனா ஒரு லட்ச ரூபாய்க்கு லேப்டாப்பு
ஆ அது தனியா இருக்கு இதுல கேமு விளையாடி இருக்லாம் அ ஹண்டு நீங்க வந்து இது வந்து ஒர்க்குக்கு அதாவது ஆட்டோகேடு கோடிங் கதுக்கலாம் அதுகுல்லயு உங்களுக்கு இந்த என்ஜினேரிங் பசங்களுக்குல கொஞ்சோ ஹெவி லோடு ஆகும்போதுல ரம் அதிகமா இருக்குன்னு சொல்ட்டு அது வாங்குனேன் தங்கச்சி இதுக்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷனு அவ வந்து இன்டெல்ல வாங்குனா இது வந்து ரைஸ்ஸான்னு ஒரு இதுல இருச்சு அது வாங்குச்சு ஆ வ ஃபர்ஸ்ட் எடுக்கு போது சொன்னா எதுக்கு இவ்ளோ காசுங்க இல்ல இல்ல நாங்க வந்து அஞ்சு வருஷோ வாரண்டி தர்றோ அஞ்சு வருஷோ வாரண்டி தரோ சேரி எங்களுக்கு வாரண்டி வேணா அப்டின்னு சொன்னே சேரி சார் அப்ப மூணு வருஷோ போட்டுக்கலா ஓ அப்ப நீங்க குறைக்கலாம இது உங்களோட வாரண்டி இது நாங்க கேக்கவே இல்லயே நீங்க எதுக்கு இதுக்கு பத்தாயிரம் பன்னெண்டாயிரோ ரூபா போட்டுருக்கறீங்க அப்டினா இதுதாங்க நீங்க கேக்லனா அழகா உங்க தலைல முளகா அரச்சிருவாங்கங்க அப்றோமாதா ரெட்யூஸ் பண்ணி கடைசில அறுவத்தஞ்சாயிரோ ரூபா குடுத்து வந்தோ தொண்ணூறு லேப்டாப் அறுபத்தஞ்சாயி ரூவாக்கு வாங்குனோ ஆ அதவுடியு கம்மி பண்லா இவனுக ஏமாத்திதா குடுத்தாங்களே
கம்மி பண்ணிருக்கீங்ளே தொண்ணூராயிரோ ரூபா சொன்னா லேப்டாப்ப எப்டிங்க அறுவத்தஞ்சாயிரவாய்க்கு
அப்றோம் ஆ நாங்க என்ன தெரிமா பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு வேணாங்க அப்டின்னோம் சேரி அ உங்களுக்கு வந்து நாங்க ஆ எழுபத்த எழபதாயிரம் ரூபா பண்றன் சார் அப்டின்னாங்க இல்ல முடியாது அப்டின்னோ அப்றோ அறுபத்து ஒன்பதாயிரோ ரூபாய் சொன்னாங்க இல்லங்க சரிங்க நா எங்க வேற உள்ள போய் பாத்துட்டு வரலா அப்டினு சொல்ட்டு எங்க சித்தப்பாட்ட நா அப்டியே சும்மா சொன்னே வா எழுது வா போலா அடியேப் பின்ன வெளிய போம்போது நாங்க போகுபோது சார் அறுபத்தெட்டாயிர ரூபா பண்றோ சார் மேக்சிமம் எங்களால அதுதா சார் முடியும் அப்டின்னாங்க இல்ல இல்லம்மா நாங்க கிளம்புறோ நாங்க அப்டின்னு சொல்ட்டு கதவலா திறந்து வெளிய அப்றோ வந்து சார் சார் ஒரே நிம்ஷோ சார் ஆ சேரி சார் சார் அ எங்க மேனேஜர் வேனா அவர்ட்ட கேட்டே சார் அவர்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொன்னார் எப்டி இப்ப மட்டு வருது உங்களுக்கு ஏனா இந்த மாரி கடைல எப்பயுமே நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களால பொருள் வாங்காம உங்கள அனுப்பமாட்டாங்க
வந்து பாரத்தீங்களா அந்த ரேட்டு் அந்த ப்ரைஸ் வந்து எவ்ளோவா இருக்கு அமேசான்ல ஃப்ளிப் கார்ட்லலா அப்டின்ட்டு பண்ணீங்களா
ஆ பாத்த பாத்தே அறு வத்தி ஒன்பதார ரூபா இருக்குது ஏங்க அந்த அறுபத்தி ஒன்பது ரூபாயிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத் ஆறுக்கு மாடலுக்கு ஓகேங்க ரெண்டாயிரத்தி இருபத்திஞ்ல ஏற்கனவே தயாரிச்ச மாடல்தா அதுக் கிப்படின்ங்க வெளையறு இவங்க பொய் சொல்லி விக் கிறாங்க நறைய எடத்துல இந்த ராமு வெளையேறிச்சு எஸ் எஸ்டி வெளையேறிச்சுன்னு சொல்லி விக் கிறாங்க அப்பில்லா விக்க கூடாதுங்க
அதாங்க இந்த எனக்குமே அப்பிடிதா நா எ லேப்டாப்பு முன்னாடி ஏ தம்பி லேப்டாப் நா வச்சிருந்தே அதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களே கொஞ்சோ எனக்கு நா ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது அது ஒர்க் ஆகல ஆக்சுவலி ஆ என்னமோ சிப்பு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்தே அந்த லேப்டாப்ப இதுதா சொன்னானுங்க சொல்லிட்டு இப்ப அவங்க சிப்ப போயிடுச்சு என்னவோ சொல்றாங்களா அத பத்தி நமக்கு எதுவுமே தெரியல எனக்கெல்லா சு த்தம அந்த லேப்டாப்க்குள்ள என்னென்ன பா்ஸ்சு என்னென ஏதுன்னு அந்த அளவுக்குலா எனக்கு தெரியாது அவங்கிட்ட வந்து எவ்ளோவு ஆச்சு அப்டின்னு கேட்டங்கன்னா இதுக்கு மட்டு கொஞ்சோ அப்டியே எட்டாயிரூபா ஆகுணு பில்ல போட்டு கையில கொடுத்தானுங்க என்னடா பாவிங்ளா சொல்றீங்க இதுக்கு போய் எட்டாயிரூபா ஆகுன்றீங்க எனக்கு மாசோ வர்றதே அவ்ளோதா வரு அவனுங்க இப்பதாப்ப ஜாயினே பண்ணியிருக்கே கம்பெனியில எனக்கு எவ்ளோவுதா வருமே கொஞ்சோ பாத்து போடுங்க என்ன இப்படி போட்டு குடுக்குறீங்கன்னா அதுக்கப்புறோ இல்ல மேம் இதெல்லாம் பெருசா ஒண்ணு கம்மி பண்ண முடியாது எங்களுக்கே இதுல கொஞ்சோ கம்மியா தா வரு கெடைக்கு ஆ அப்டி இப்டின்னு சொல்லி கடசியா அத வந்து ஆறாயிரத்தி ஐநூ ரூவா பண்ணி குடுத்தா ஆனா அதுக்கே ஆறாயிரத் தி ஐநூருவா ஏண்டா குடுத்தோ அப்டின்ற மாறி இப்ப வரைக்கு எனக்கு ஃபீலிங்கா தா இருக்கு அதா அவனுங்க கிட்ட போய் நம்ம பேசவே முடியாதுங்க இந்த மாரி கம்பனி இந்த மாரி இந்த லேப்டாப் ரிப்பேர் பண்றது எடோ இந்த எடத்
ஏங் கம்பனில இப் ப நீங்க ஒரு கம்பனி வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து ப்ர அது வாரண்டி ஒன்னு குடுப்பாங்க ஒங்ளுக்கு ஒரு வருஷத்துக் குடுப்பாங்க இவுங்க இவுங்க கம்பெனிக் கு வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு வருஷோ காசு போட்டு வாங்குறதுக்கு நம்ப இவுங்க கம்பெனி சைட்ல புரோமஷன்னாங்க இல்ல சார் டோட்டலா மூணு வருஷோ குடுக்குறோ சார் வாரண்ட்டி செரி மூணு வருஷோ குடுக்றீங்ளியா அதுல கம்பெனி சைட்லருந்து ஒன்னு குடுத்துருவாங்க லேப்டாப் கம்பெனி சைட்லருந்து நீங்க எவ்ளோ குடுக்றீங்க சார் நாங்க ரெண்டு வருஷோ குடுக்குறோ அது ஃப்ரீ தா சார் ஓகே ஓகே ஃப்ரீ குடுக்குறீங்ளா அப்ப மூணு வருஷத்துல நிறுத்திக்குணுல நீங்க ஆ அப்றோ நீங்க எதுக்கு ரெண்டு வருஷோ எக்ஸ்ட்ரா போட்டீங்க அது பன்னெண்டாயிர ரூபா எக்ஸ்ட்ரா அப்டின்ன நா கேக்கவே இல்ல அப்றோமா கடசியா என்னா தெரியுமா பண்ணா அறுவத்திஞ்சாயரத்தி இருவத்தி முன்னூறு ரூபா சொன்னாங்க அதுக்கப்றமா ஒரு லேப்டாப் ஒரு கீபோர்டு ஒரு மௌஸு ஃப்ரீயா வாங்கு ச்சா குடுங்க கொடுக்கலானா எழுந்து போய்டுவோ அப்றோமா எனக் அவ்ளோ நேரோ அதுக்குதாங்க ஆச்சு
எ எ என்னன் தெரியுமா நம்ம ஆள் கொஞ்சோ பேச தெரிஞ்சு வாங்குனா வாங்கில்லா இல்ல செல பேர்லா பாத்தீங்னா வச்சுக்கோங்க எவ்ளோ சொ ன்னாலுமே ஒடனே அது அந்த அந்த ரேட்டுக்கே வாங்கிட்டு வந்துருவாங்க சில பேர்ல்லா கேட்டு பேசி இந்த மாறி வாங்குறதல்லா அ அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க இந்த ஐ டில இருக்கவங்ல்லா பாத்தீங்ன்னா சில பேர்ல்லா அப்டியே போ போய் பாப்பாங்க ரேட் என்னன்னு கேப்பாங்க சரி ஓகே ஆ சரிங்க அப்டின்ட்டு அப்டியே அந்த ஸ்வைப் பண்ட்டு அப்டியே வந்துகிட்டே இருப்பாங்க அவுங்களுக்கு வந்து அந்த நேரத்துல வந்து லக்கு தானே அந்த அமௌண்ட்டுக்கு அப்டியே வாங்குறது பேசி தா வாங்கணு எந்த பொருளா இருந்தாலு இல்லன்னா கஷ்டோ அந்த நமக்கு தா கஷ்
அதாவுது எங்க அப்பாட்டு இருந்து தா நானே கத்துக்கிட்டே அவரு தா நம்ம அன்னைக்கு கூட பேசிட்டு இருந்தோமே எங்க அப் பாக்கள் தா நல்ல ந இந்த இது பேரோ பேசுறல்லா அவுங்க கில்லாடிங்க ஏ ஏ அதனால் இவரே எனை
ரெண்டு பேருமே சரி அப்பாவு செரி அம்மாவு செரி கரெக்டா பேசுவாங்க இதல்லா
ம் ம் ம்
அதெல்லா எங்க வீட்ல பாத்தீங்ன்னா எனக்கு எங்க அம்மா அம்மா கிட்ட எப்பவுமே அம்மா கூட தானே இந்த கடைக்கு போறது வரத் து இதெல்லா இருக்கு அப்டி வந்து போயிட்டு வரும்போது அவுங்க கேட்டு கேட்டு வாங்க அந்த பழக்கத்துல வந்தது தா நானு எந்த எந்த எடத்துல எங்க போனாலு சரி நா கொஞ்சோ கேட்டுதா வாங்குவே இத இன்னு கம்மி பண்ணி குடு குடுக்லாமே அப்டின்னு சொல்லி அது கொஞ்சோ கம்மி பண்ணி வாங்னாதா நமக் கு சந்தோஷமா இருக்கிற மாரி இருக்கு இல்லன்னா அந்த அந்த காசுக்கே வாங்கிட்டனா அப்றோ என்ன இருக்கு அப்டின்ற மாரி இருக்
ம் ஆனா அந்த பய்யே டைரக்டா நா போற கடைக்குள்ள போற அவ பாட்டுக்குனு தோ ஒரு லட்ச ரூவா லேப்டாப் பாத்துனுருன்க்கா ஏண்டா இது பக்கத்துல நிக்கிற இது கேமிங்லேப் இதெல்லா ஒனக்கு தேவல்ல இது கேமா வெளாட போறே நீ இல்ல கேம் இல்லன்னா வந்து வீடியோ எடிட்ங் பண்றதுக்குதா இதெல்லா உனுக் தேவப்படு நீ பண்றது வந்து கோடிங்கு இன்ஜினியரிங் அழகா நீட்டாக வாங்கிக்கோ ஆபீஸ் போற லேப் மாரி அப்டின்னு அது உங்ளுக்கே தெரியுல்ல கேமிங் லேப்டாப்பு எவ்ளோ பெருசு இருக்கு
ஆமா ஆமா ரொம்ப பெருசா இருக்கு ஆமா ஆம் தூக்கவே முடியாதுங்க அத
ஆ
தூக்கி வெச்சு நம்ம வேல செய்யவே முடியாது நா முன்னாடிலா அத வெச்சுட்டு கொஞ்ச நாள் அவஸ்தல்லா பட்டிருக்கே என் தம்பிலேப்டாப்ப வெச்சிட்டு அதுக்கப்புறந் தா சரி அப்டின்ட்டு ஆ ஆமா கூலிங் ஃபேன் சுத் திக்கிட்டே இருக்கு அதுவு போயிடுச்சு அந்த லேப்டாப்ல
சிட்டு கன்வெ எப்டி சொல்றது கன்வீனியன்ட்டா இருக்
கன்வினியன்டா இருக்காது ஆமா ஆமா அ வெயிட்டா நம்ம எல்லாத்துக்கு தூக்கிட்டு போக இதுன்னா அந்த அளவுக்கு இருக்காது நமக் கு வெயிடட் வெயிட்லெஸ்ஸு நல்ல யூசேஜும் கூட ஆ நா கூட நெனச்சே கேமிங் நம்ம என்ன கேமிங் விளையாட போறோ எதுக்கு கேமிங் லேப் டப்பலா வாங்கிட்டு இவ்ளோ செலவு அவ்ளோ செலவு பண்ணி குடுத்து எதுக்கு ஒரு லேப்டாப் வாங்கணுஏதோ ஒரு யூசேஜக்கு தா அதுக்கு போயிட்டு ஒரு லட்ச ரூபா அவ அவ்ளோ குடுத் த்து வாங்கி வெச்சிருக்கா அவனு பாத்தீங்கன்னா இப்பவு நைட் ஃபுல்லா உட்காந்து கேம் விளையாடுவா அ நானே சொல்லுவே என்னடா இப்ப வரைக்கு நீ கேம் விளாண்டுட்டு இருக்க அப்டின்னு கேப் ப அதல்லா பழகியாச்சு அப்டிதா அப்டின்னுவா
ஆ ஆ என்ன பண்றது சரியப் றமாதா எல்லா இப்ப வாங்கிட்டு அவனுக்கு‌எல்லா ஆக்டிவேட் பண்ணி குடுத்துட்டு வந்துட்டே எங்க அவுங்க அப்னால் அவுரு கூப்ட்டாரு இதுக்காக தா கூப்ட்டுருக்கா கரெக்டா கூப்ட்டுருக்காரு இல்லனா அவ பாட்டுக்கு காசு குடுத்துட்டு வந்துருப்பா அ நா அ நா அதுக்கப்புறமா வந்துட்டு சரி வீட்டுக்கு வா அப்டின்னாரு இல்ல நா வர்ல அப்புறமா வரேன் போய் ஒர்க் பண்ணணும் அப்டின்டுடாங்க சரி நீ நீங்களும் கூப்ட்டு வர சொன்னிங்கல்ல வேணும் போணும் போணும் நா கெளம்பறே அப்டின்னே அப்புறமா சரி சரி இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் கடை ஏதோ மிட் நைட்டா தா டெய்லி அப்பறோ போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி குடுத்து
உம் அவன் இங்க வந்ததுல இருந்து நானும் ஐஸ் கிரீம் சாப்பிடவே இல்லைங்க அங்க இருந்தா எங்க அப்
தயவு செஞ்சு சாப்படாதீங்க தயவு செஞ்சு இப்ப சாப்பிடாதீங்க உன் பல்லுக்குதான் வாய் கொஞ்சோ சரியாயிருக்குது அது சரியாவட்டும் அப்புறமா பாத்துக்கலா
ஏங்க எங்க வீட்ல இருந்த வரைக்கும் எனக்கு அத்தா தோணுது எனக்கு அப்படியே ஒரு மாறிக்கு ஆச்சு எங்க வீட்ல இருந்த வரைக்கும் எனக்கு எதுவுமே வர்ல நல்லா ஐஸ் வாட்டர் எல்லா குடிப்பே ஐஸ்கிரீம் சாப் ட எப்டி எப்டியோ இருந்தே இங்க வந்து நம்ம ஒன்னு பெருசா பண்ணவே இல்லையே இங்க வந்தோட்னே ஏதோ வந்துருச்சு அப்படின்ற மாறி இருக்கு கு இல்லங்க நானும் நெறைய நோ ட்டீஸ் பண்றே ஒரு நாளு இந்த வீட்ல இருக்கறது நமக்கு ஏதோ செட் ஆகலையோ அப்படின்ற மாறில்லா தோணுது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு உடம்புல அதெல்லா நான் ஃபீல் பண்றே ஆ அதுதா அதுதா என்னன்னு தெரில
தயவு செஞ்சு அங்க இருந்து கெளம்பி போங்க உங்க வீட்டுக்கு நிம்மதியாவாச்சு இருக்கலா அட்லீஸ்ட் அவங்க பேசறது கூட கேட்டுக்கலாங்க உங்க சொந்தக்காரங்க கூடய ரெண்டு நாள் பேசுவாங்க மூண்நாள் சோ அதுக்கப்றோம் அவுங்க வேலைய பாத்துட்டு போயிட்டே இருந்துருவாங்க நேத்து நானு ஆ வருஷோ புல்லா உங்க கூடவே பேசிட்டு இருக்க போறாங்க உங்கள பத்தியே சும்மாங்க எப்பயாவது வருவாங்க ஆ நீங்க பாட்டு போய் ஜாலியா இருங்க உங்க வீட்ல காசு சமைச்சோ அழக சேத்தி வைக்கலாமோ உங்க சேர்த்தி வச்ச காச யாரோ ஒரு ஒருத்தர்க்கு நாலாயிர ரூபா வேஸ்ட் பண்ணாங்கங்க
வந்து விடுவாங்களா அந்த மாறி சீரியஸா என்ன மாறில்லா யாருமே இருக்க மாட்டாங்க இப்ப எனக்கு ஒரு என்ன சொல்றது இப்ப நா சேத்து வச்சிருந்தா நல்லா சேத்து வச்சிருந்திருக்கலா கடசில எல்லாத்தையும் வந்து இங்க வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட இப்ப ஒரு அஞ்சாயிர ரூபா செலவு பண்ணியிருப்பேன் நானு
ம் ஆமா சேரி பேசுவோ இத பத்தி என்ன பண்றதுன்னு ம் நன்றி